திடீர்னு கட் பண்ணிட்டா உனக்கு கால எதாவ்து வந்துச் சா
எனக்கு எதும் வர்ல
ஆனா எதாது கால் வந்தாதா இந்த மாரி இருக்கு அதனாலதா கேட்ட ம் சொ
ம் செரி அதுல அந்த இதெல்லா போட். அப்புறோ இந்த சிக்கன அப்டியே அதுக்குள்ளத விட்ரலா இந்த மேரினெட் பண்ணி வச்சிருக்க சிக்கன அப்டியே போட்ரனு அதுக்குள்ள
ப்ப நீ எதுக்கு சொல்லிட்ருக்க ரைஸுக்கு சொல்லலயா ரைஸ் தனியா வேக வச்சுதான எடுக்கனு
ஆமா ரைஸ் தனியா தா வக்கனு‌ ரைஸ்க்கு இத சொல்லவே இல்லே
இது இப்ப சிக்கன மேரினேட் பண்ணத ஒருமண் நேரமாது மேரினட் பண்ணும் சொன்ன இப்ப ஒரு மண் நேர கழிச்சு நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணனு
ஆமா ஒரும ஒரு மண் நேரத்துக்கப்றோ இந்த பாத்திர த்துல்ல‌ இதெல்லா கொஞ்சம் அடிக்க வச்ச அப்றம்
அடிக்கச ஆ
ம் போட்டு ட்டு தண்ணி ஒரு ஹாஃப் க்ளாஸ் கூட தேவையில்ல கொஞ்
ஓ சிக்கன்லே தண்ணி ஊறூல்ல ம்
ஏனா நம்ம இது ரொம் ப தண்ணியா வக்கக் கூடாது கொஞ்சொ திக்காதா இருக்கு
ஓகே
அப்போ அது ஒரு ஃபிப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல சிக்கன் வெந்துரும் கொஞ்ச நேரம் ஒரு முதல்ல ஒரு பத்து நிமிஷோ மூடி வச்சு வே வே வைக்கணு அப்புறம் அது அப்புறோ ஓபன் பண்ணிய வ தண்ணி இருந்தா அத பத்த வச்சிரு
ம்
அப்புறோ இந்த அத அப்படியே சைடுல வச்சுட்டு ரைஸ்கு இந்த மொதல்ல சொன்ன அத அவ்ளவு ஸ்பைஸ்யு தண்ணியில கொஞ்சம் பாயில் பண்ண பண்ற வரைக்கு போட்டுட்டு அப்புறோ இந்த தண்ணில கொஞ்சோ ஆயில் விடணு
ம்
அப்புறோ இந்த ரைஸ் போட்டுக்கலா ரைஸ் போட்டு அதோட ஒரு சிக்ஸ்டி செவன்டி பெர்சன்டேஜ் வேவுற டைம்ல ரைஸ் எடுத்தரணு ரைஸ் வெளிய எடுத்துட்டு அப்புறோ இந்த மேல இறுக அரிசி இருக்குல்ல
ஆமா
கீழ போற மாதிரி மொதல்ல அத கொட்டிக்கணு மேல இருந்த கீழ இந்த ஆஆ ஆ ஆ இந்த என்ன மீட்க்குள்ள சிக்கன் குள்ள போட்ருணு
ஆ
போட்டுட்டு ஒரு கொஞ்சம் ஒரு ஒருலேயர் போட்ட அப்பறோ அதுக்கு மேல இந்த மிச்சம் வச்சிருந்த ஆ ஆ இது இருக்ல்ல உள்ளி உள்ளி கொஞ்சம் மேல போட்டுக்கலா அதுக்கு மேல கொஞ்ச கொஞ்சம் மல்லி போட்டுக்கலா அதுக்கப்புறோ இருந்தா கொஞ் அ நெய்யி ஊத்திக்கலா இந்த மொதல்ல நம்ம சிக்
ஹேய் இது எப்டி இந்த ஹைத்ராபாத்தி ஸ்டைல்லயே சொல்றியா எல்லாமே ஹைத்ராபாத்தி வெல்லே தான் பண்ணுவியா
வீட்ல
இது அப்படித்தானடா இருக்கு இப்ப நம்ம ஹைத்ராபாத்தி ஸ்டைல் தானே இப்டி ஆ நானும் இப்படித்தான் பண்ணுவன் ஆன நா என்ன பண்ணுவன் ரொம்ப மிக்ஸ் பண்ணமாட்டேன் லைட்டா மிக்ஸ் பண்ணிருவன் அப்ப அந்த ஹைத்திராபாத்தி அந்த கலர்வந்துரும் அந்த மூணு கலர் கொடுப்பன் ஆரஞ்சு
நான் கலரே போட மாட்டேன் கலரே போட மாட்டேன் மட் சரியா
சொல்றேன் நா கலருக்கு என்ன பண்ணுவோனா ரெட் கலருக்கு சாப்ரான் வந்துட்டு மில்க்ல ஆட் பண்ணி வச்சுகுவேன் வண்டா சரியா அப்பறம் அந் தண்ணியில கலந்து வச்சப்பேன் அப்பறம் மஞ்ச கலருக்கு அந்த பால் கூட அப்பன்னா அது ஒரு மஞ்ச மாதிரி ஆயிரும்மா அந்த மாதிரி வெச்சுப்பேன் அப்புறம் ரெட் கலர் மட்டும் இந்த கொழம்பு இருக்குல்ல கொழம்புல அது மேல உள்ளத கோரி வச்சுப்பேன்
ஆ இது இதே இதே இந்த பட்டணே நீ யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேல கொஞ்சம் நெய் நெய் அப்படி ஒரு ரெண்டு ஸ்பூ பொண்ணி மேல அப்டியே தூவிக்கலாம்
ம்
ஒரு ரென் அப்புறோம் திரும்பவும் ரைஸ் மேர் அதிகமா இருக்குன்னா அது மேற போட்டு திரும்ப ஒரு வாட்டி இந்த மாதிரி டிக்ரெஷன் பண்ணிட்டு கடைசியில ஒரு அந்த பானைய மூடி வச்சுருவ அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஆ மைல் ஆ ஹீட்டில்ல வைக்கணும் அ அப்புறோம் அடுப்பு ஆஃப் பண்ட்டு அப்படியே வெளியே வச்சர்னும் ஆனா இந்த இதுல இருந்து ஏர் வெளியே போ கூடாது தம் தம் போடுறதுன்னு சொல்லுவாங்க
நா அதுக்கு என்ன பண்ணுவேன்னா பானையில சோத் சோ நம்ம சோறு வச்சோல்லல சாப்பாடு வச்சோல்ல அந்த பனடு தண்ணிய புடிச்சு மேல வச் ச்சி திரும்ப கல்லு தூக்கி மேல வச்சுருவே அந்த கல் இடிகள் தூக்குவோல அதக் தூக்கி முன்னா வச்ருவே ஏ நானு இப்டித்தான்டா செய்வே
சரியாயிரு
ம் பாக்கலா சரி நீ அப்ப அது அ கண்டிப்பா செஞ்சுக் கொண்டுவர்வியா நா சீரியஸா கேக்குறே இது விளாட்டுக்கா கேட்கல உனக்கு சொல்லு எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா இல்லையா
உனக்கு பிரியாணி புடிக்கு ஆனா நா பண்றத விட வேற ஏதாச்சு ஹையர் ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம அந்த ஒரு மூமெண்டா இருக்கலாம்னு நினைச்சே
மட்டல்ல வந்துருவா நீ நா அத காலையில சாப்பிட்டுக்கறே என்னரெண்டாதுஅறையாவா கொண்டு வர போறே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எனக் ஒன்னு போட்டு
ம் ம் ஏன்னா காலையில வச்சாலு மதியான டைம்ல அது ஒரு மாரியாயிருந்தானே அ
நா காலிலயே சாப்ட்டுப்பே கார்ல வச்
சரி சரி சரி சரி
ஸ்பூன் எடுத்துட்டுவா ஸ்பூன் வச்சு நானே சாப்ட்ருவே இல்ல கைய வச் எடுத்து சாப்பிடுறவன்டா அதுல்லா பெரிய பிரச்சனையா எனக்கு சாப்பிட்ட அதுலே கைய கழுவுவே ஒரு நல்ல அது அழகான ஒரு லெக் பீஸு கொஞ்சோன்டு பி ரியாணி
ம்
பச்சடி
ம்
நா நெஜமாவே சீரியஸா கேட்டுட்டு இருக்கே இது விளையாட்டுக்காக்கல கண்டண்டுக்காகவோ விளையாட்டுக்காகவோ கேட்க்கல
செரி சீரியஸா செரி பண்ணி கொண்டு வறே
ம் காலையில எழுந்து பண்ணுவ யார் செரி என்ன பதில் சொல்லுவ வீட்டுல
தெரியல
தெரியல்லையா நீ சொல்லு என்ன பதில் சொல்லுவ இப்ப யோசிச்சு சொல்லு ம்
என்ன போற டைம்தா ஏதாச்சு சாப்ட்டுட் போரதம் சாப்பிட்டறதுக்கு வச்சுகலாம்னு சொல்லுவே வேற என்ன
இல்ல இல்ல அவ்வளவு தூரமா போற வெடி வேற எங்கயாவது பண்ணிக்கலா அப்படினு சொல்லுவாங்கல்ல
ம் செரி என்ன போறதுக்கு முன்னாடி ஏதாச்சு ஏதாச் பண்ணிரு வேண்டி பாப்போ
இங்க வா இங்க இங்க இங்க வா
அப்புறோ
ச்சியோ அவ்ளதா தூக்கவருவா தூங்கு சொல்லு
ம் ம்
தூங்கு தூங்கு தூங்கு ஆ சொல்லு நா எனக்கு என்ன செய்ய தெரியாது நா காலைல பிரியாணி செய்ய முடியும்மா பா தெரியல என்ன செய்யுலாம்னு தெரியல செய் வர மாட்டேன்டா உனக்கு என்ன பிடிக்கு சொல்லு
ஏதாச்சு ஸ்வீட் முன்னாடி பண்ணி வச்சிட்டு கொண்டு வா அத அதாவா கேடாது இல்ல தனியார்த்த மறுநாள் பண்ணா கூட
செரி நீ பிள்ளைய தூங்க வச்சிட்டு கூப்பிடு ம்
இல்ல எனக்கு டைம் ஆகணு நீ பேசு ஆகணு இப்பலா கட் பண்ணா இது இதுவே என்மேல அக்செப்ட் டென்ஸ் யே ஆகாது
ம் சரி சரி சரி ம் அப்புறோ ஏதாச்சு காசு வந்துச்சா உனக்கு
தா இருக்கே அதனாலதானே பேசிட்டு இருக்கேன் நெட் நெஜமா
எனக்கு காசு ல்லா வர்லயே
ஏய் உடனே எ வராது முடிச்சப்ப அந்த பேமெண்ட் நா ஆகுது
சரி எனக்கு புரியல எவ்வளோ வரு ஒரு காலுக்கு
பாத்துட்ருக்கண்டா வீட்டுல வந்து வேல செய்யறவங்களுக்குங்க மொத்தஃ தேட்டி ஒன் கால்ஸ் பண்ணலா ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரத்திஐநூருவா மூவாயிருவா வரு அடனெட் பண்றவங்களுக்கு ஒரு தௌசண்ட் அந்த மாதிரிவரு அடன்மட்டுதனே பண்ற
இல்லடி நா கேக்குறே இப்ப ஒரு கால் பண்ணதுக்கு உனக்கு எவ்வளோ வரும்னு கேக்குறே
எய்ட்டி ருபீஸ் எய்ட் ஜீரோ
ஒரு காலுக்கு எய்ட்டி ருபீஸ் வருமா
எஸ் ச அது அப்சன்ட்ஸ பொறுத்து ஒரு நாளைக் வைக்லா இல்ல நம்மளால ஒரு ஒரு அக்கௌண்ட்ல இவ்ளதா பண்ண முடியு அந்த மாதிரிதா சரி இதுல அத பத்தி நீ டீட்டெய்ல்ஸ் பேச கூடாது நா உனக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்றே
சேரி சேரி சேரி ம்
இவன்
ஆ அப்புறோ
அண்ண பின்னாடி நிக்கிறா ரிஷி
ஆரி
இய பின்னர் அங்கப்பப்போ அங்கதனே இருக்கா எடு
அபி பையனுக்கு எவ்ளோ வயசாச்சு
நாலு
ம்
அவளுக்கு அஞ்சு வயசு ஆச்சு
ம் ம்
சொல்லு இப்படி அமைதியாவா இருந்தா எப்டி போட்டோ பார்த்தே போட்டோ பாத்தே போட்டோ பாத்தே அவ தா டெய்லி போடுறாளே
ஆ போடுறால போடுற அளா இல்லயால்லா கேக்குறா பிள்ளைய பாத்தா நீ பேசு சுவியானு கேட்டே
ஸ் பாத்தா பேசுவியான்னு கேட்டே நம் என்ன சொல்றது அவுங்கலே கமல்க்கு திட்டுவுட்ரலான்னு ஒரு எண்ணதா கூட்டிட்டு வா ஒரு பார்ல கூட்டு போய் கம்மள போட்டு ட்டுடுருவோமே
ம் ரொம்போ கோவண்டி ரொம்ப கோவோ ரொம்ப கோவோனா ரொம்ப கோ
பிடிவாதோ ஒன்ன மாதிரியே
நர்சரியில போனால அவ தா அங்க இருக்கிறதுலியே சின்னவ சின்னவனா ஏஜ்ல சின்னவா இவதா ரெண்டு வயசு ரெண்டு மாசோதா ஆகுது ம் ரெண்டு மூணு மாசோ ஆகு மே அங்க இருக்கதெல்லா ஒரு மூனு வயசு மாரி இருக் மே இவதா ரெண்டு வயசு ஆக்குற முன்னாடி ஆனத நா கொண்டு போய் விட சொன்னே
ன்ன ஒ ஒய்ஃப் ரெண்டு வயசிலே விட்டுட்ட
ம் ஆமாங் கோய்வுட சொன்னே ம் ஏன்னா அவ சீக்கிரமா கத்திப்பா கத்துப்பாடி எல்லாமே
சேரிதா அனாலு சின்ன பிள்ள இல்ல
சேரி அங்க போய் என்னன்னா அங்க இருக்க பசங்க இருக்காங்கல்ல பாய்ஸ் இருக்காங்கல்ல அவ ங்க கிட்ட சண்ட போடற ஒரு
தா எனக்கு எலைவா அங்க வச்சி எல்லா த்து கொறை அடிக்க பயங்கரமா அடியா புடிச்சு தள்ளி விட்டுருவா நா சொல்றாங்க ரெண்டு வயசு கூட ஆகல ஆனாலு இந்தாடி ரெண்டு வயசுன் ரெண்டு வயசு ஆகலன்னு சொன்னா யாரு நம்ப மாட்டாங்க அப்பிடிங்கறாங்க
ம் இது ஆ இந்த மாரிதா அசிகனு ஒருத்தன பாலுல்ல புடிச்சி செவுத்துல வச்சி அடிச்சி அடிக்க போயிருக்கா
ஆ
இவ எட்டு மாசோ ஆனபதே நடக்க ஸ்டார்ட் பண்ணட்ட அந்த டைம்ல ரெண்டு ரெண்டரை வயசு போல ஒரு பையன் நம்ம ஏ கடையில இருந்தா
ம்
கடையில பக்கத்து கடைல இருக்கே அக்காவோட அத பைய அவ ஏதோ பண்ணான் சொல்லி அப்போ அப் இந்த டைம்லேயே புடிச்சு தள்ளி விட்டுடா எட்டு மாசத்துல ம்
ஒன்ன மாரியே இருக்குடா
ரெண்டு ரெண்டர வயசான பைய அதுக்கப்பறம் இவ அங்க இருக்கன்னா அந்த பக்கத்துலையே வர மாட்டா
அதான்டா புத்தி வொங்க புத் புத்தியா அவுங்க அப்பா புத்தியான்னு தெரில ஒரு வேல அவங்க அப்பா புத்தியா இருக்குமோ
செரி ஓ புள்ளைக்கு யார் புத்தியா இருக்கு உ புத்தியா இருக்குமோ
ஐய யார்னா உங்க அப் அப்பா முக்கிய சொன்னே அவுங்க அப்பாவோட பேரக் கொழந்த தானே
ம்
தூக்கிருரா ராடா உ பொந்த ஏயாச்சு பாசமா இருப்பாரடா
வெடில கிட்ட எல்லா பாசமா தா இருக்காரு
அப்டியா அப்பா அதுக்கு என்னடா அப்பற என்ன ஏதாச்சு என்ன
அ ஆமா ஆமா போய்டு கையில புக் போற வர டைம்ல தா கையில போய் ஐநூறு ரூபா குடுத்துட்டு போவாங்க
உம பரவாயில்லையே அப்பறம் என்னடா நல்ல மனுஷ தானே பிள்ளை கிட்டயாது பாசம் மா இருக்கார்ல்ல
ம் ஆமா ஆமா
வேணு
எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா
யார அவரயா
ஆ எங்க அப்பா உங்க அங்க உங்க உ உங்க தள்ளிறலா உங்க அப்பா எங்க தள்ளிறலா எப்டி ஏ ஏ நல்ல மனுஷ தானே
வொங்க அப்பா பெரிய மெண்டல்